ஹலோ ம் கேக்குதா
உம் கேக்குது
கொஞ்சோ சவுண்டா பேசுங்க இப்பதா எழுந்தனே
நல்லா தூங்னீங்களா
ஆனா தூங்குன திருப்பி எழுந்து வந்தே படுக்குனு போல இருக்கு திரும்பி வந்து படுத்துட்டே
இப்ப படுத்துட்டிங்ளா இன்னி அடுத்து தூங்கணுமா
தூங்க மாட்ட இதுகப்பறோ கண்ண மூடுணா தூக்கோ வந்துடு ஆனா தூங்க மாட்ட
இவ்ளோ தூங்குவீங்களா நீங்க
ம்
இவ்ளோ தூரோ தூங்குவீங்க நீங்ளு
தூக்கோ வருது என்ன பண்றது தூங்கினே இருந்தனா முட்ச்சு தூங்க வச்ட்டு போயின்னே சொல்லி ல்லயே ஆ இது சொல்லி ஸ்டோரி சொல்லி பருவனா ஆச்சு எழுந்துட்ட
ம்
திருப்பி ஃபோன் எட்த்து கண்ணம்மா சாங்க வஸ்ட்டு
ம் தூங்குறீங்களா சேரி
அப்பறோ அப்டே போச்சு அப்பறோ ஃபோன் நம்பள்ட இருக்கே அப்பறோ தூக்கி ஃபோன தூக்கி மார் மேல வச்சிகினு தூங்கிட்ட அப்புறோ ஏந்துப்ப எழுந்து போய் டீ குட்ச்டு சாயா சாயா குடுச்சிட்டியா சாயா குடுச்சுட்டியா
ஏன்ட கேக்குறீங்களா இல்லயே
யா
ஈவ்னிங் தா குடிக்கணு
இப்பதா சாயா குடிக்க மாம் அப்ப இப்ப ஈவ்னிங் இல்லாம இப்போ என்னது
இப்ப ஈவ்னிங் ஆவலியே மணி ஃபோர் ஆகலயே இன்னு
ஃபோர் ஆகனா தா ஈவ்னிங்கா
ஆமா ஃபோர் ஆனா தானே ஈவ்னிங்
அப்போ த்ரீ பிஃப்டி ஆனா
த்ரீ ஃபிஃப்டி அச்சோ
இல்ல
த்ரீ தேர்ட்டி ஃபைவ் தான ஆயிருக்கு
ஓ நா டைம் பாக்காம போய் குடிச்டு வன்ட
செரி செரி ம் நாங்க ஃபோர் இல்லன்னா ஃபைவ் அப்டிதா அந்த டைம்ல தா குடிப்போ
நா கூத காலேஜ் கரெக்டா காலேஜ் வருவ சாப்டுவ ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கா டீ குடிப்ப எத்து மொபைல் யூஸ் பண்ண ஆர அ அப்டே செவன் ஓ கிளாக் சார்ஜர் போடுவ போய் கொஞ் நைன் ஓ க்ளாக் வருவ மொபைல் யூஸ் பண்ட்டு தூங்கிடுவ
ம் டெய்லி ரொட்டின் இது
த ஆமா ரொ உம்
உம்
காலேஜு போயிட்டு ஒரு த்ரீ ஓ கிளாக் வருவனா
ம்
ஆர்ஜர் போடுவ்னா சார்ஜர் எவ்ளோ இருக்குனா டொன்டி இல்ல ஃபிப்டீன் தாருக்கு
ம்
ம் சேர் ஓகே சார்ஜர் போட்டு சாப்புட்டகுற்ற ஒரு ஃபாடி எட்டிடு
ம்
அப்புரொ அப்டே கொஞ்சனா யூஸ் பண்ணுவே அப்டே டைம் ஃபை ஆய்டு
ம்
ஃபைவ் மண் அதா அஞ்சி மணி மேல எல்லாரு வந்துருவாங்கெ யசப் ஆ எல்லாரு வந்துருவனோ ரோட்ல அத ஸ்க்ரார் போட்டு ஒரு எட்டு மணி எ ஒன்பது மணிக்கா வருவே வீட்டிக்கி வந்து செல் எத்து சாப்ட்டு மொபைல் யூஸ் பண்ணி தூங்கிடுவே அவ்ளோதா
அதா சூப்ரா டே என்ஜாய் பண்றீங்கோ
யார் இஞ்ஜய் நீ மந்துல்லா பாரு வேல்யு இல்ல எதிமே
யாருக்கு வேல இல்ல அமா சேரிதா தா வீட்ல பொண்ணு இருந்தாதா தெரியு
ம் ஒ அப்டி சொல்றியா
ம்
உம் இல்ல ஒரடு ஜால்யா மொபைலே யூஸ் பண்ணினேந்த மெல்ல சார்ஜிர் எறங்கதாவொ தெர்ல
ம்
ஒன்னுகு ரெண்டு மொபைலு
ஒன்னுஷ் பொண்ணுகு ரெண்டு மொபெய்ல் வந்து இருந்துன்னா ஜாலியா இருக்காங்கன் அர்த்தமா
இது சார்ஜில எறுங்குனா அதுக்கு அது சார்ஜி எறுக்குனா அது
பில்லா இல்ல ஒரே ஒரு ஃபோன் தா இந்த ஃபோன் மட்டு தா யூஸ்
அப்போ சார்ஜ்ர் எறங்காது சாஜர் போடுவ்யா மாட்யா
போடுவெ எனக்கு மோஸ்ட்லி சார்ஜர் வந்து எய்ட்டி இருக்கு
போ யூஸ் பண்ணி இப்போ நாப் நா தூங்கர்ன்னே அப்போ நீ இது யூஸ் யூஸ் பண்ணி
அதிக்மா மொபைல் யூஸ் பண்ண மாட்டே யாராவ்து பேஸ்னா மொபைல்யூர் எடுத்து பேஸ்வே அவ்ளோதா
அப்பரோ
நைட்டு தா யூஸ் பண்ணுவே ரீல்ஸ் பாப்பே
ஓ
கால்த்தோ ஒருக்காதா சார்ஜி போட்றது அப்ரொ மறுநாள் கால்த்தெலுங் தா சார்ஜ் போடுவே
நீயா நா ஒரு நாளிக்கி ஒரு அஞ்சு ஆறு ஏழு எட் எத்து அப்ப நா வெளிய போனாலு சார்ஜர் போட்டுதா போவ
சார்ஜி இருக்கு செரி எதுக்கு போட்ணு சொல்ட்டு போட மாட்டே ஃபோன் எ கிட்யே தா இருக்கு
ம் ம்ம் அப்ப என்ன பண்ணுவ
டீவீல வெப் சீரீஸ் பாப்பே
ம்
அ டைம் பொறத் செய்யாது
ஓ ஓகே ஓகே அவ்ளதா ஏதோ ஒன்னு பண்ணிரு ஜாலியா
ஜாலியா வீடெல்லா கிளீன் பண்றது நீங்க வந்து பண்ணுவீங்ளா
வீழ்ஜன்னா எப்டி ஒரு மண்டபோ ஒரு ஃபுல்லா இருக்குமா
ஆமா பெரிய மண்டபோ அதா கிளீன் பண்ணுவோ
சொல்லு ஒரு மண்டபோ இருக்
மேல ஒரு ரூம் இருக்கும் ரூமும் ஒரு ஹாலும் அந்த ஹால் கிளீன் பண்ணணுமா
நா சொல்றத கேளு ஒரு மண்ட பெரிய மண்டபோ இருக்குமா
பெரிய மண்ட மண்டப அந்த மாரி இருக்குமாண்ணா அந்த மாரிலா இருக்காது
ஆ அப்ப இன்னு என்னா ஒரு பத்து நிமிஷோ கிளீன் பண்ணிற்லா
த்தான்ல அவரு காம்மணிக்குறாவது ஆகும் டெய்லியு கிளீன் பண்ணனுல்ல
வீட பெருக்குதான்னு அவ்ளோ தான வீட பெருக்குறது என்ன கஷ்
வீக்லி வார்த்துல ரெண்டு வாட்டி மாஃப் போடுவே இந்த ரெண்டு வேலையு ஏ வன் ல்லதானே அதுவே பெரிய வேல அப்பா அண்ணனுக்கு துணி இருந்தா அத கழுவணும்
ம் ம்
அவரு செய்ய மாட்டார் அத நம்மதா செய்து குடுக்கணும்
ஓகே
அப்பறம் பாத்றோ எதாவது கெடந்தா கழுவுவே அப்டி சின்ன சின்ன வேல பாக்கும்போதும் எனக்கு டைம் கரெக்ட்டா இருக்கு
ம் ம்
இத நீங்க என்ன சும்மா இருக்கேன்னு நீங்க சொல்றீங்க
செரி ஓகேம்மா செரி பிஸியா இருக்கீங்களா
ஆ ஆ பிஸியாதா இருக்கே
ஓகே ஓகே ஓகே இதுக்கப்பறோ நானு வேல செஞ்சுக்கிற மாரி காட்டிக்றே ம் ம் ஹலோ சொல்லுங்க
இப்டியாவது இப்டிதா என்னக்காவது உங்கள்ட பேசியிருக்கணும் இல்லல்லா
ம்
இப்டி வேல செய்றே அப்டி சொல்ட்டு பேசி இருக்கணுன்னு நெனக்கிறே இங்க பேசி இருக்கனு போல
அதுதா நீ வர்ல செ வேல செய்னு இதுவர ஏங்கிட்ட ஒர் டைமு சொன்னது கெடையாது இல்ல நா வேல செய்யப்போ
சொல்லிருக்கே வேல செய்ய போறேன்னு சொன்னது கெடையாது ஆனா வேல செய்வேன்னு சொல்லியிருக்கே
ம் வேல செய்ய சொல்லிருவே சொல்லுற எதாச்சு செய்ய பூக போறேன்னு சொன்னது கெடையாது
பொண்ணா பொறந்தாலே வேல செய்யணு அப்பறோ வந்து எதுக்கு வீட்ல இருக்கேன்னு கேட்ருவாங்க
அப்டினு யாரு சொன்னது பொண்ணா பொறந்தா வேல
என்ன செய்ய வேண்டாமா
அவ்ளதா நீங்க இருக்குனீங்ல
நீங்க இருக்கீங்களா ம் பாத்தீங்ளா மறந் ரீ சொல்றீங்க அப்டி
ஏ ஃப்ரண்டு சமையல் பண்ணுவா ஆ
எனக்கு அதல்லா தெரியாது
சமையல் பண்ணுவா வீடு வெலக்குவா தண்ணி பிடிப்பாங்க எடுப்பா எப்ப பார்த்தாலு வேலதா செஞ்சுன்னு இருக்கு
நீங்க என்ன பாத்து வெட்டியா நா உக்காந்துருக்கேனு சொல்றீங்கோ
அப்டி சொல்ல நீ எல்லா வேலையு முஷ்ட்டு ஃபாஸ்ட்டாகுற நீ ஃபை ஜி மரியேகுற அது டூ ஜி மாருக்கு
அப்புல்லா இல்ல எனக்கு வந்து ஒரு ஒர்க்கு பண்ணா அது கம்ப்ளீட் பண்ணனு பண்ணாம வந்து நா எது செய்யமாட்டே
அப்ப சமையல் பண்ண உர்க்கு தந்தன்னுனக்கு
தெரியாதே என் அம்மா சொல்லுவா வெஜிடெபிள் கட் பண்ணி குடுப்பே அப்ப சொல்லுவா நீ இதாவது பண்ணு செய் அப்டின் சொல்லுவ போற எடத் த்துல வந்து என்ன சொல்லுவாங்கோ பிய் இப்டி மட்டி இருந்தனா அப்டின் சொல்ட்டு நாதா எ மட்டு சொல்லுவே நா தா வீடுலா க்ளீன் பண்றல்ல அது போதாதா வீட்ல அவுங்க இருப்பாங்கல்ல அவுங்க பாத்துப்பாங்க அப்டின்னு என் வந்து சொல்லுவா உனக் குன் சொல்லிட்டு ஒரு தனியா ஒருத்தன வந்து புதுசா செஞ்சுதா கொண்டு வர்ணு அப்டின்னு
ம் எதோ ஒன் செய் செய் எதாச்சு செய்ய கத்துக்கோ ஈசியாந்து கத்துகுனா ஈசி தான உங்களுக்கு
என்க்கு நா நயன்த்து டென்த்லா படிக்கம் போது ரொம்ப ஆர்வமா இருக்கு எதாவது பண்ணணு கத்துக் கன அப்போ வந்து இப்போ உ அக்கா இருக்கால்ல எதுக்கு இப்ப நீ அவசரப்படுற அப்டி சொல்லிட்டு விட்ருவாங்க சரி அப்ப நம் அக்கா இருக்கா சரி அவ முடிஞ்சு கல்யாணம் பண்ணி போனதுக்கப்றந்தானே நமக்கு அப்டி சொல்ட்டு நானும் பெசாம இருந்துருவே இப்ப எனக்கு பா சொல்லித்தாரே அப்டி சொல்றப்ப கூட எனக்கு வந்து அது பண்ணணு அப்டிங்குற ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டிங்கு நா என்ன பண்ற து
நீதா அந்த இன்ட்ரெஸ்ட்ட தேடி போனு
சாப்டவே இன்ட்ரெஸ்ட்டில்ல இல்ல எங்கோடியா வந்து சமைக்கிறது
ம் நீதா அந்த இன்ட்ரெஸ்ட்ட தேடி போனுன் சொல்றனே
பாத்துக்லா
ஆஹ்
பாத்துக்கலா பொறுமையா பாத்துக்லா
பாத்துக்லாம்
ம்
கபுல் கபுல்யா இது நம்ம காலோ
அஷக்கு சார்
அலோ ம் சொல்லுங்கோ கபிலா இது நம்ம காலோ நீ எறங்கி ஆடுன் சொல்லு ஹம்
ங்களா பொறுமையா பாத்துக்லா எதுவா இருந்தாலும் பொறுமையா பாத்துக்லா
ம் ம்
ம்
ம் அவ்ளோதானா அப்போ உங்ககு உன் கையால பிரியாணி சாப்பட்ணுன்னு ஆசப்பட்லானிருக்கன்
பிரியாணி வேணுனா வாங்கி தாரே என் கையால சாப்பட்ணுன் லா ஆசப்படக் கூடாது
அது வாங் கி எல்லாருமே சாப்ட்ரல்லா ஒவ்வொரு கை
இப்ப என் கையால தர்றது
நீ அப்பிடி வறியா புரிஞ்சு போச்சு அப்டி வேணா உங்க கையால நீ சமச்சு நாங்க சாப்ணும்
ஓ அப்டியா தெரில பாப்போ
எப்போ
தெர்ல நா இனி சமைக்க கத்துக்குவ பொறுமையா நடக்குமானா யாருக்கு தெரியு நடக்கு
ப்போ டெலிவரி பண்ணி அனுப்ப விடுங்கோ
ஓ அப்டியா அந்த ஒரு ஓட்ட பிரியாணிய வேற டெலிவரி பண்ணி அனுப்பணுமா
ஓட்ட பிரியாணில அந்த பிரியாணி எத்தினி டிஸ்டரிக் தாண்டி வரப்போது
என்னதா இருந்தாலு பிரியாணி டேஸ்ட் இருக்காது
அது டேஸ்ட்ட தா இருக்கு அது ஒரு ஒன் டே ஆனா டேஸ்ட் ஆயிடுல்ல ஒன் டே ஆயிட்டு ஒன் டே ஆ
இது ரொம்ப பெரிய செஃப்பு இந்த மாரி கொஞ்சோ நல்லா சமையல் தெரிஞ்சவங்க பண்றது வந்து ஒன் டே ஆயிடுச்சுன்னா டேஸ்ட் ஆயிரு இது கெட்டு போயிரு
ம்
ம்
என்னாப் பண்ற
ம்
நல்லா மசாலா போட்டு
மசாலாவ எதுல போடணு
சாப்ட்டல
சாப்பாட் யா என்ன சாப்பாட்டுல
பிரியாணில
மசாலா
ஆ பிரியாணி மசாலா
ஓ அப்டியா அப்டியு தனியா வேற உண்டா
அப்டின்னு சொல்லுவாங்கல்ல எங்க வீட்டுல இது மாரி ஆனா சொல்லுவாங்க பிரியாணி மசாலா மீன் வருகற மசா லா மீன் கொழம்பு மசாலா
அப்டியெலா உண்ட அதெல்லா எனக்கு தெரியாது
சமையல் பக்கம் போனா தானா எனக்குத் தெரிஞ்சு நானே கத்துப்ப நனகறே
அப்ப நீங்க கத்து நீ கத்துக்கிட்டு நீங்க செஞ்சு அனுப்புங்க எப்டி
இத சொல்லு ந எனக் பிரியாணி செய்வனே
அப்டியா அப்ப எப்டி செய்யணு சொல்லுங்க ப பிரியாணி எப்டி செய்யறது
பஸ்டு அ